ஹலோ ஆ வணக்கம் மேடம் சொல்லுங்க
இல்ல சார் உங்க வெப் வெபேஜில பாத்தோ வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு சொல் ட்டு விளம்பரப்படுத்தியிருந்தீங்க அந்த வேக்கண்ட் டீட்டெயில்ஸ் பத்தி என்னன்னு சொல்ல முடியுமா சார் நா ஒரு பி ஜி டிகிரி முடிச்சிருக்கே எனக்கு அந்த வேகண்ட் கிடைக்குமா
அ பி ஜி டிகிரியா மேடம் பி ஜி ல வந்து என்ன மேம் படிச்சிருக்கீங்க
காமஸ் சார் எம் காம் முடிச்சிருக்கே சார்
காம்பஸ் வித் எம் காம் பர்சன்டேஜ் மேடம் பர்சன்டேஜ் எவ்ளோ மேடம் செவன்டி நைன் ஓக்கே அதுல மேஜர் இப்ப மேஜர் சப்ஜெக்ட் என்னா மேடம் அதுல காமர்ஸ்சுன்னு சொல்றீங்க காமர்ஸ் வேற எதோ இருக்கா
தியோ மார்க்கெட்டிங்கு சார்
ஓ அக்கௌண்டன்சி அப்போ அக்கௌண்டன்சி குடுத்தா பாப்பீங்க
ஆ பாக்குவ சார் எனக்கு தெரியு கம்ப்யூட்டரும் படிச்சிருக்கே சார்
ஓ கம்ப்யூட்டரும் தெரியுங்ளா பரவால்ல அப்ப பெனிஃபிட்டு தா எவ்ளோ மேடம் சேலரி எதிர்பாக்குறீங்க நீங்க உங்க இதுக்கு
இல்ல சார் என்ன மாறி ஒர்க் இருக்கும் டைமிங் என்னன்னு சொல்லுங்க ஏன்னா நா எனக்கு பேபி இருக்கு சோ நா வீட்ல விட்டு தா வரணு பேபியை அதுக்கேத்த மாரிதா சா நா பாக்குறே
ஓ அதுனளைங்களா ஓக்
ஆ ஒரு எயிட் ஹவர்ஸ் டியூட்டினா எனக்கு ஓக் கேவ இருக்கு சார் இல்ல பார்ட் டைமா குடுத்தா கூட எனக்கு பரவால்ல உங்க வெப்சைட் பார்ட் டைம் போட்டு இருந்தாங்க அதுனாலதா கேக்குறே
ஆமாம் மேடம் போட்டிருந்தோ நாங்கதா வேக்கன்சி ஆள் இல்ல இருக்கிற ஆளுங்களு களம்பிட்டாங்க
ம்
எதா புதுசு ஆள் எடுக்கலாம்னு போட்டுட்ருக்கோ ஓகே மேடம் இப்ப வந்து எங்க கம்பெனி வந்த நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு பேக்கரி ஷாப்பு மேடம் ஃபுல்லாவே
ம்
ஹலோ மேடம்
ஆ கேக்குது சார் சொல்லுங்க
அதா இப்ப இப்ப கம்பெனினு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு பேக்கரி ஷாப் மேடம் இதுல வந்து அது வந்து ஒரு நாலஞ்சு பர்ஸ் வெரைட்டிஸ்ஸு இருக்கு நம்மிட்ட
ம்
நீங்கள் எது மாரி சொல்ட்டுங்களா என்ன பாக்குறீங்களா நீங்க
ஆ சொல்லு சார் நீங்க எ டீட்டெயில்ஸ் சொல்லுங்க எந்த ஜாப் வந்து எனக்கு சூட் ஆவு நா பாத்து
நீங்க பி ஜி படிக்கிறீங்கன்னா நீங்க வந்து ஒரு சூப்பர்வைசர் போஸ்டிங் நீங்க கேட்கலா நீங்க கரெக்டா இருக்கு உங்களுக்கு ந சொல்றே ஒர்க் நம்முள்ட்ட இந்த ஒர்க்ல்லா இருக்கு அதாவ்து ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்ஸு அ சேல்ஸ் வந்து என்னென்ன ப்ராடக்ட் எப்டிருக் குனு ப்ராடக்ட் நாலேஜ்லா டெஸ்ட் பண்ணுவாங்க அதாவ்து நம்ம வந்து நீங்க எந்த ஃப் எந்த ஃபீல்ட் ஒர்க் பண்ணிருக்கிங்களா ஆல்ரெடி
ஆ இல்ல சார் நா கம்யூட்ரு சம்மந்தமா தா ஒர்க் பண்ணிருக்கே ஆன்லைன் ஒர்க்ஸ் தா தெரியு சேல்ஸ்லலா ஒர்க் பண்ணது இல்ல சா
ஆன்லைன் ஒர்க்ஸுனா பில்லிங்ல ஒர்க் பில்லிங் தெரியு
அ தெரியு சா அதுவு தெரியு சா
பில்ங்கில்ல பாப்பீங்க
ஆ தெரியு சார்
ஓகே ஓகே
ம்
ஆ ஓகே ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது சார் சொல்லுங்க
ஆ
சொல்லப்போனா பில்லிங் சேல்ஸு வரு மேடம் சேல்ஸில வந்து சேல்ஸ் பாக்குற மாரி கஸ்டமர் வந்த அட்டன் பண்ணி அவுங்க சொல்லுற ப்ரோடெக் டா அப்டியே நீங்க வந்து டைப் பண்ணி அதாவ்து பில் பண்ணி குடுக்கணு அவுங்களிட்ட அது மாரி ஒரு சேல்ஸ்ஸு ஜாப்புனா அப்டி ஒரு பொசிஷன் உங்களுக்கு வரு
ம் ஓகே சார்
அதுக்கு ஒரு சேல்ரி நா ஃபிஸேட் வச்சுருப்பே அது வர்ற கஸ்டமர்ட்ட நீங்க பில்லிங் அது என்ன சொல்றாங்களோ என்ன ப்ராடக்ட் சொல்றாங்களோ நம்ம அத எடுத்து குடுத்து அவுங்களுக்கு போட்டு குடுத் து அதுல வந்து உங்களுக்கு வந்து பில் பண்ணி தர மாரி இருக்கு அது வந்து பில்லிங் சேல்ஸ்ஸுல வந்துரு
ஓகே சார்
அது ப்ராடக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அது சேல்ஸ் கஸ்டமர்ட்ட அது உங்ளுக்கு வந்துடு நெக்ஸ்ட்டு வந்து கேஷ் யர்ன் ருக்கு கேஷியர்னா கேஷ் வா கேஷியர் மீன்ஸு நம் என கேஷ் மட்டுதா அவ்ங்க நடப்பீங்க பட் அது மாரி கிடையாத் இங்கே கேஷ் வாங்குற மாதக் உங்குளுக்கு அந்த ப்ராடக்ட் நா அந்த போஸ்டிங் போனா ப்ரொடக்ட் நாலேஜு ஒர் ஆட்ட தராங்க ஒரு இது பண்ணா கல்யாண வீடு ஃபங்க்ஷன்னா ஆட்ட இருந்தாங்கன்னா நீங்க அது கஸ்டமர்ட்ட பேசி அந்த கரட் ஆட்ரு நீங்க ரெக்கோர் பண்ற மார் ருக்கு வாங்குற மார் ருக்குதா அது பண்ணி அங்க பில் பண்ணி தந்து குடுக்ற மார் ருக்கு ஏனா நீங்க சேல்ஸுக்கு மேல அடுத்த பொஷன் கேஷ்யன் வரும்போது அந்த போசி நீங்க பாக்குற மார் ருக்கு அதாவ்து கேஷ் மட்டு வாங்காம கேஷ் வாங்குவீங்க மோஸ்லி எவ்ளோ சமே ப்லான்ஸ் லதா குடுப்பீங்க அது இல்லாம நீங்க வந்து அந்த அவ்ங்க என்ன சொல்றாங்களோ அத நீங்கந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு எவ்ளோ கேக்குறாங்களோ அது கொடுக்குற மார் ருக்கு
அ
அது வந்து கேஷியர் போஸ்ட்ல வரு உங்ளுக்கு அது இல்லாம நைட்டு க்ளோஸிங் முடிக்கிற மார் ருக்கு மேடம் அது டைமிங் மட்டு கொஞ்ச மாறு அது லவனஹஸ்தா டூட்டி உங்ளுக்கு பட் ஆனா கேஷியர் க்ளேசிங் பாக்குற மார் ருக்கு சேல்ஸ் நம்மு கெடையாது
ஓஓ
சேல்ஸுனா நீங்க வந்து லவன் ஹாஸ் ட்யூட்டி வரு கால சவன் ஓ க்ளாக் வந்தீங்கன்ன சிக்ஸ்ஓ க்ளாக்லா போய்லா
பாட் டைம் எவ்ளோ நாலா சர் குடுப்பீங்க
பாட் டைம் வந்து ப வந்து பாட் டைம் வந்து மோஸ்லி வந்து காலேஜ் ஸ்டூண்ட் குடுப்போ மோஸ்லி ஏன்னா அவங்க தான் காலேஜ் போய்ட்டு வருவா வருவாங்க நீ ஏதா க்ளாஸ் போரீங்ளா எக்ஸ்டரா க்ளாஸ் போற மாரி இருந்தீங்கன்னா நஞ உங்ளுக்கு பா டைம் அது மாரிதா பேஸ் குடுப்பாங்க பாட் டைம் மட்டு
போவோ எதாவ்து படிச்சிட்ருந்தாலு பாடைம் குடு
ஆமா பாடைம் படிச்சிட்ருந்தாங்கல் எதோ ஒர்க் பண்றாங்க தனியாவ் க்ளாஸ் போறாங்க அது டைம் முடிச்சுதான் வருவாங்கன்னா பரவால்ல வீட்ல இர்க்கவனு மோஸ்லி நாங்க ஃபுல் டைமே குடுப்போ ஏன்னா அவங்க மோஸ்ட்லி இங்யே வராங்க ஏரோ வராங்க இந்தாலு மார்னிங் ஏழ்ற ஏழு மணி வந்துட்டு ஆரு மணிக்கி போய்டுவாங்க
ச்செரிங் சர்
அது மாரி வர இல்லன்னா ஒம்போது மணிக்கு வந்துட்டு எட்டு மணிக்கு அதா லவன்ஹாஸ் தா டூட்டி
லவன் ஹார்ஸ் வரு ஆ ஓகே சார்
ஆனா நீங்கு கேஷியர் அமாரி போஸ்டிங் கேட்டாங்க கேஷியர் மீன்ஸ் வந்தீங்கின்னா கால ஏழு மணிக்கு வந்தாலு மதிய ரெஸ்ட்டு போய்ட்டு நைட்டு க்ளோசிங் முட்ச்சு தா போர மாங்க நீங்க தா கேஷ்லின் போம் பொறுப்பு அது அ இம்பாட்டன்ஸ் வந்து உங்கள குடுப்பாங் மெய்னா கேஷ் ஆன் மே இருக்குற்லே கடைய்ல மெய்ன் வந்து கேஷ் தா ஸோ அத பாக்ற நீங்க வந்து க்லோஸிங்ஸ்
ஒர் இது கேஷ் ஹேண்டலிங் வந்து ஆ அவங்களுக்கு தான தெரியு பேலன்ஸ் எவ்ளோருக்
அவுளி எவ்ளோ இருக்கு எவ்ளோ து பன்னுனு நேட்டு க்லோஸிங் பாத் இது ரிப்போரனட்னு ஒன்னு பெண்டிங் எடுப்போ நாங்க நைட்டு அந்தவ் பில் அமௌண்ட்டுக்கு கரெக்டா ஒன்னு நெக்ஸ் சார்ட்டேஜ்ஜெல்லாம வந்துட்டுன்னா உங்களுக்கு ஓகே அது மாரி
ம் நா வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன வேல பாத்தேன்னா ஆன்லைன் ஒர்க்ஸ்ல வேல பத்துட் இருந்த சார் அதாவது தமிழ் டைப்பிங் இங்கிலீஷ் டைப்பிங் ப்ராஜெக்ட் ஒர்க்கு காலேஜ் ஸ்டூடண்டுக்கு இது ஜெராக்ஸ் பண்ணி குடுக்குறது அந்த மாரி ஒர்க்ஸ் தா நா பாத்துட்டுருந்தே பில்லிங்கு ஓரளவுக்கு எனக்கு தெரியு ஓரளவுக்கு டலியு முடிச்சிருக்கே ஸோ அக்கௌண்ட்ஸ்மே எனக்கு ஈஸியா இருக்கு
ம்
அப்டின்னு சொல்டுதா எனக்கு கொஞ்சோ யோசனயா இருக்கு அக்கௌண்ட்ஸ் மட்டு பாக்கணு ப ரிப்போர்ட் எடுத்து குடுக்கணும்னா நா குடுத்துருவ பில் அடிச்சு குடுத்துருவ நா க்ளோசிங் பாத்துட்டு நைட்டு லெவன் ஓ கிளாக் மேல வீட்டுக்கு வந்த ஆக்சப்ட் பண்ணிக்க மாட்டங்க ஜாப் அ அதையு யோசிக்க வேண்டிதா இருக்கு
அப்டி இல்லன்னா உங்களுக்கு வந்து சொல்ற திரும்பினா சூப்பர் வைஸ்சரனு போஸ்ட் இருக்கு அந்த போஸிங் வந்து மேனேஜிபிள் போஸ் தா ஆனா வந்து அதுக்கு வந்து டைமிங் வந்து மேனேஜர் ஹேண்டுல் பண்ட்டுத அந்த அப்டியா சப்போஸ் நீங்க போற கடைல வந்து மேனேஜ ஹேண்டல் பண்ணிக்கிற ன்னா நீங்க முன்னாடியே போலா சூப்பர்ரைஸரா போட்டா கூட உங்களுக்கு டைமிங் உண்டு அது மாரி கேஷியர் மெயின க்ளோஸ் ஆ உங்க அவங்க வந்து ஓகே இப்போலா நா பாத்து நைட்டு மேனேஜ் பண்ணிக்கிறே நீங்க உங்கவா கால்ல வந்துட்டு நைட்டு போக சொல்லுங்கன்னா நீங்க ஓப்பனி வர மாரிருக் கால்ல வந்துட்டு நீங்க சிக்ஸ் ஓ கிளாக் போயிட்லா
ம்
அது எப்டி இருக்குன்னா சூப்பர்ரைசருங்க நீங்க இருக்ற ஆளுங்கள மேனேஜ் பண்ணி கரெக்டா நீங்க மேனேஜர் மேனேஜ் பண்ணி அளுங்கள வேல வாங்கி ஆர்டரு எது வந்தா அது வேல வாங்கணு ஆர்ட்ரு எது வந்ததுனா நீங்க தா பொறுப் எடுக்க சொல்லி அவங்கள ஆர்ட்ரு போட வச்சு நீங்க ரெடி பண்ண வைக்க ரெடி பண்ண வைக்கனு ரெஸ்பா எடுத்துக்கணு எடுத்துக்கனு கடைய நீட்டா கிளீன்னா வச்சுக்கணு அதே மாரி வர மாட்ட வேல அதாவது மேனேஜர் அ மேனேஜருக்கு அடத்துல அஸ்டன்ட் மேனஜர் மாரி வரும் சூப்பர்வெயிசர்கது
அசிஸ்டன்ட் மேனேஜர் மாரி அ அ
ஆ அசிஸ்டன்ட் மேனேஜர் மாரி மேனேஜர் இல்லன்னா அந்த கடைய நீங்க தா பொறுத்து பாத்துக்கணு
பொருப்பா பாத்துக்கணு ம்
பொறுப்பா பாத்துக்கணு எவ்ளோ ப்ராடக்ட் வருது ரிசீவ் ஆகுது என்னென்ன ப்ராடக்ட் மிஸ்ஸிங்காவுது என்னென்ன ப்ராடெக்ட் வந்து வர்ல என்னென்ன ப்ராடெக்ட் மிக்சுங் ஆவுது என்னென்ன ப்ராடெக்ட் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு எல்லாமே நீங்க நீங்கதா அத ஹேண்டில் பண்ணிடு பசங்க எடுப்பாங்க நீங்க செக் பண்ற மாரிருக்கு அத அது செக் பண்ணி கரெக்டா அ ரிசீவ் வாகுது நம்ளுக்கு வர நம்ம போட்ற இன்டர் வந்து கரெக்ட்டா வர்த ரிசவ் வர்த செக் பண்ணி நம்ம கரெக்டா பேக்கேஜ் இது பண்ணனு அத அதுக்கெல்லா நீங்க ரெஸ்பான்சிபிலிடி உங்கெலாதா குடுப்பாங்க சூப்பர்வைசர்ங்கிறது அ பொருளு மேனேஜருங்கிறது வந்து அவுங்க ஃபுல்லா மெயின்டன்ஸ் ம் சொல்லுங்
ஓகேங் நா ஒரு ஃபா ஷங்கு போது
சேல்ஸ்லிங்ளயா ஹலோ மேடம் கேக்குதுங்களா
மேடம் கேக்கல மேடம் கொஞ்சோ கட் ஆகி கேக்குது ஹலோ
ச கேக்கு
ஹலோ மேடம் கேக்குதுங்ளா
ஹலோ
இங்க டவரு கொஞ்சோ ஆ சொல்லுங்க கேக்குது மேடோ சொல்லுங்க ஆமா பிரேக்காது கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சர்
கேக்குதுங்ளா ஹலோ கேக்குதா கேக்குது எனக்கு
ஆமா அந்த மாரி எதுவு வச்சிருதா
என்னடா கேக்கல இன்னோர் வாட்டி சொல்லுங்க
மார்னிங் டென்ஓ க்ளாக் வண்ட்டு ஈவ்னங் சிகஸ் ஓ க்ளாக் போய்ட்ற மாரி ஒர்க் இருக்கான் கேக்குற சர் ஹலோ ஹலோ